அ
ஆ கேக்குதா ப்ரோ
ஆ கேக்குது ஃப்ரோ கேக்குது
ஆ
சொல்லுங்க ஃப்ரோ
ஆ அதா ஃப்ரோ ஆ என்ன ஆச்சுன்னா ஆ அதா நா கடைசி செமஸ்டர்ல என்ன நடந்துச்சுன்னா ஏ நா வந்து எக்ஸாம் வந்துப் போ அப்ளேவு பண்ட்டே அந்த டயத்துல பாத்தீங்கன்னா தங்கச்சி ட வந்து யார் யாரு சொன்னான்னு தெரியல ஏ ஃப்ரெண்ஸ்சுங்க வந்து ஓ
இப்போ இந்த நாப்பத்தெட்டு பேப்பர் எழுதுனீங்கன்னா அதுக்கூ நம்ப ம் நீங்க எதும் அமௌண்ட எதும் பே பண்ண
ஆ பே பண்ணேங் பே பண்ணேங்க அரியர் பீ்ஸ் பே பண்ணே பே பண்ணே பே பண்ணே
அதுக்கு நாப்பத்தெட்டுனா எவ்ளோ வந்துருக்கு அதிகோ எவ்ளோ ஆச்சு அதுக்கு செலவு வரு
அதுட்டே மூவாயிரோ வருண்டா
அனா அந்த அந்த பழைய காலேஜ்ல இருந் பாத்தீங்கன்னா பாதிக் பாதி கஸ்டோ ஒரு பேப்பருக்கு வந்து பாத்தீங்கனா எழுவத்தஞ்சு ரூவா அப்படிதா வரும் இங்க நூத்தி நூத்தி எழுவது ரூவா அந்த மாரி வரும் அந்த காலேஜ்ல இந்த காலேஜ்ல வெரு எழுவத்தஞ்சு ஞ்சுரூவா எம்பது ரூவா அந்த ரேஞ்ச்ல இருந்துச்சு
செ செ இப்போ நீங்க வேல பாக்குற எடத்துல இந்த அறியஸ்சால்ல எதுவு கேக்கலையா
ஆ ஹா கேக் கேக்கல ஃப்பரோ
இல்ல ஆ எல்லா கம்பெனிஸ்சுமே இப்ப வந்து எல்லா எடத்துலயு வந்து அ
அ சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க
இப்ப அங்கிந்து ஏ இங் இங்க வந்துருக்கீங்க ஏ ஐடி லந்து ஏ இங்க வந்து
ஆ சொல்ற சொல்ற வருசையா சொல்ற நானு ஒரு பிரச்சன அதா
ஏனா நீங்க நீங்க சொன்ன மாரி பாத்தா பிரேண்ட் எண்ட்ல இன்டன்ஷிப் ஏதோ போய் இன்டன்ஷிப் போய் படிச்சீங்க ஐ மீன் இப்ப சொன்னீங்கில்லையா அப்ப படி பாத்தா இது டோட்டலாவே அன் ங்கந்து டோட்டலா டிஃப்ரண்ட ஆயிருக்குல்ல
ஆமா அங்க வேல பாத்தே கோடிங்கு பண்ணே பஃஸ்ட் காலேஜ் முடிச்சோன நியோமோன்னு ஒரு கம்பெனி ப்ரோ
ஓகே இ இது இது பாரின் கம்பெனியா இல்ல இந்தின் இந்தியன் பேஸ்டா
ஆ இங்க ஃபாரின் கம்பெனி தா நனைக்கிற அது அது பாத்தீங்கன்னா நைட் ஷிப்டு அவுக் குடுத்தாங்க ஃபாரின் கம்பேனி தா ப்ரோ ஆமா ப்ரோ னைட்டு ஸிப்டு தா குடுதாங்க ப்ரோ அப்போ ஃபாரின் கம்பேனி தா ப்ரோ
ஆமா ஃபாரின் கம்பெனி நைட் ஷிப்ட் தா ஆமா
ஓகே ப்ரோ நா வந்து ஒரு டெவலப்பரா ஏதோ போனே நா ப்ரோ ஆ பூரா வந்து எவ்வளவு ஏற்கனவே பழையப் பே பழைய பிராஜக்ட் பண்ணி வச்சது தோட ஏரர் கலெஷன் மட்டு பஸ்ட்டு பிரஷர்குலா அதா குடுப்பெனு சொன்னாங்க செரி ஓக் எறர் கரக்சன் முன்ர மாரி பண்ணிட்டு இருந்த ப்ரோ நானு ஏதோ வந்தத பண்ணிட்டு ட்ட ப்ரோ ரோ நல்லா பா நல்லாதா ஒர்க் பண்ணிட்டு இருந்த சம்பளம் பேசுனது பன்னெண்டாயிரூவா குடுக்ர சோன்னாங்க செரி ஓகே பரவால்ல எதோ கம்மியா இருந்தாலு பரவால்ல சட்டிபிகேட் சட்டிபிகேட் வாங்கிட்டு எங்குட்டாவது வெளிஊரு கூட போய்ருவோ நம்ப இங்க ஒர்க் பன்றது எங்க ஸ் சொந்த ஊர்லயே அந்த ஐ டி கம்பெனியா வெச்சு ஐடி பார்க் எலைட்ன்னு சொல்லி ஒரு பில்டிங்ல இருன்ச்சு ப்ரோ செரிண்ட்டு நானு நைட்டு பூரா கண் முழச்சி கஷ்டப்பட்டு வேலையெல்லா தெ அப்படியே கத்துக்குவு டெய்லி படிக்கிற மாரி ஆயிச்சு அந்த வேலைக்கெல்லாம் எரர் கரெக்ஷானுக்கு படிச்சு இது பண்ண ப்ரோ பாத்தா எட்டாயிரூவா தா சம்பளம் கொடுத்தாங்க பன்னெண்டாயிரம் பேசி என்ன கணக்கு அப்டினு கேட்டா எனக்கு வந்து எனக்கு இன்சூரன்ஸ் போட் ட்ருக்காங்களா பி எஃப் போட்ருக்காய்ங்களா
ஆமா டெடக்ஷாஸ் அ இது பணண்டாயிரல என்ன டிடஷன் வரு எல்லா அட்லீஸ் பேசிக் சாலரி ஒரு டுவல்வ் டி இல்ல அப்படி இருந்து ஆ
டி அதா யான் ப்ரோ புடிச்சுவுட்டாய்ங்க எனமோ எக்ஸ்ட ஸ்டாக் வந்து உங்களுக்கு என்ன சொன்னதுக்கெள்ளா அவ்ளோ காசு கிடைக்கும் அப்டி இப்டின்னு சொன்னாய்ங்க எங்க பனன்டாயிரம் பேசி பனன்டு டாயிரமே எனக்கு பத்தாதுங்க அதுகனு எட்டாயிரம் கொடுத்தா என்னங்க வெறுத்துட்ட நா நைட் பூரா கஷ்டப்பட்டது வெறு எட்டார்த்துக் வெறுத்துட்ட நா ஆ அங்கருந்து ஒரு ப நாங்க வேல பாத்த பஜ்சுல ஒரு பாதி பேர் பாத்தீங்கன்னா வேற ஐ மாறிட்டு வேற வேல பாத்துட்டு இந்த மாரி இருந்தாங்க அதா நா வெறுத்துட்டு ஒரு வாட்டி ஒரு இதல அ மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு இது அ அ அப்டி போய் தா ரிசர்ச் பண்ணி இப்ப இது வரைக் ஒரு வருஷமா ரியலைஸ்
என் என்ன என்ன மாரி கொஸ்டின் இன்டர் இன்டர்வியூ எடுத்தாங்க எப்டி உள்ள வந்தீங்க
அ ஃபஸ்ட்டு இன்டர்வ்யு ஃப்ரெஷர்க்கு எடுக்குறோ டெவலப்பர் ஒர்க்ன்னு சொன்னாங்க டெவலப்பர் ரோல்ன்னு சொன்னாங்க இன்ட்ர்வ்யு எடுத்தாங்க இன்டர்வ்யு எடுத்துட்டு இன்ஜினியர்ஸ் பூரா நல்ல வேல இன்ஜினியரிங் படிக்கல இன்ஜினியர்ஸ் பூரா வந்து இதா அக்கிரிமண்டா அவங்களுக்கு நல்ல வேல எங்களுக்குல்லா கொஞ்ச பிரச்சனை பிஎஸ்ஸி அந்த மாரி ஆட்ஸ் அண்ட் சயின்ஸ்னால எங்கள இது கடையாதுண்டாங்க ஆ அக்ரிமெண்ட் கடையாதுன்ட்டாங்க ம் அ என்ன பண்டாங்க ஓகேன்ட்டு இன்று கேள்ளாம் பதில் சொன்னே இங்கிலீஷ்ல டக் புஸ் னு பேசி ஏதோ குட்டிக்காரல்லா அடிச்சு அப்புற குரூப்பா பேசணு அப்புற வந்து அப்படியே ஒண்னொன் ஒன் ஒண்னொன் மீட்டுங் வச்சாங்க அப்றம் மோடி ஒரு குரூப்பா பேசனோ அப்புற அதுக்கு முதல ஃபஸ்ட் ஆப்டிடூடு வரும் சொல்லிட்டு மேக்ஸ் எக்ஸாம் ச்சாங்க மேக்ஸ் எக்ஸ்சாம்மு அது எல்லாமே சப்பைய இருந்துச்சி ஒவ்வொரு மேக்ஸுமே ரொம்ப ஈஸியா இருந்ச்சி ஆப்ட்டிடூடு கொஸ்டின்ஸ் எல்லாமே சும்மா ஒன்னு ரெண்டு கூட்ற மாரி இருந்ச்சு அது கொஸ்டிண்ஸ் எல்லா இப்பயும் பாத்தா இப்ப சின்ன குழந்தை கூட நல்லா போட்றும் அந்த இது பண்ணே பண்ணி செலக்ட் ஆயிட்டேன் நானு அப்படியே ஒரு டிவில போடுவான் நமக்கு இவங்க செலக்ட் செலெக்டடு இவங்க செலக்ட்டடு அப்படியே போர்டுல வரும் அது கூட வந்தவங்கலா பாத்து டெலஸ்சு நீ செலக்ட் ஆயிட்ட டேய் நீ எப்ரா செலக்ட் ஆன இதெல்லா ஒரு கொஸ்ட்டிணாடா
இதுக்கு என்ன பேக்கேஜ் சொன்னாங்க அப்பறமா அங்க இருந்து இங்க வந்ததுக்கு எது டிப்
பனண்டாயிரம் தான் சொன்னாங்க பண்டாயிரம் சொல்லிட்டு தான் அப்படி எட்டாயிரம் கொடுத்தாங்க எனக்கு
இல்ல இங்க இது
அங்க ஐடி கம்பெனிகா ஆ இது ரியல்லேஸ்டேட் கம்பெனிகா ரியல்லேஸ்டேட் கம்பேனிக்கு இண்ட்ரிவ்யு வந்து வந்து எப்படி இருந்ச்சுன்னா அதாவது ஒரு ஆடு பாத்தே ஆ இன்டர்வியூ போனா பாத்தீங்கன்னா ஒரு பங்க்ஷன் மாரி வச்சிருந்தாங்க ஒரு ஒர் ஒரு ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் ஓட லான்ஜிங் பங்க்ஷன் ஆ ஈவன்ட் மாரி வச்சிருந்தாங்க அதுல பாத்தீங்கன்னா இவர் பேச வந்தாரு யாருனா இவர்ரு ஈரோடு மகேஷ் பேச வந்தாரு ஈரோடு மகேஷ் அவர் வந்து ஸ்பீச் கொடுத்தாரு ஸ்பீச் குடுத்துட்டு போனாரு
ஆ அப்புறம்ந்த மேம் இன்டர்வியூ எங்க மேம் ஆ இன்டர்வியூ ல ஓகே பா உனக்கு வந்து இப்ப பேசுனதலா ஓகே வா உனக்கு இந்த ஃபங்க்ஷன் லா எப்டி இருந்துச்சு இது இந்த மாரி ப்ராஜெக்ட் நாங்க லான்ச் பண்ணுவோ ஒவ்வொரு இந்த மாரி சீஃப் கெஸ்ட்டு நமக்கு வருவாங்க நல்லா பெரிய கம்பனி நீ நீ இங்க ஜாயின் பண்ணிக்கிரியா மேம் எனக்கு ஒண்ணமே தெரியாது மேம் ரியல்ஸேட்ல பரவால்ல நான் உனக்கு டரைனிங் கொடுக்குறே ஓகே வா ன்னு அப்டியே அங்கேயே இன்டர்வியூ எடுத்து அப்டியே ரெஸ்யூம் வாங்கிட்டு அனுப்ச்சுட்டாங்கா அவங்க பாட்டுக்கு ஃபங்க்ஷன்னு அந்த ஹால்லே உக் கார வச்சு பேசி அப்புறம் இன்னொருத்தரு அவருடைய ஹெட் அவருடைய அவருடைய டைரக்ட்ரு அவங்க மேனேஜரு எனக்கு இன்டர்வியூ எடுத்தவங்க அவங் டைரக்ட்ர வச்சு வச்சு ஆ இதுக்கு முன்ன எதா அனுபவ இருக்கா அவர் கொஸ்டின் கேட்டாரு ஓகே ஒரு ஃபைல் கொடுத்து தாரு இதை பத்தி இது பாக்கும்போது என்ன து தோணுது உங்களுக்கு இதுது ஐடியா இருக்கா ஐடியா இல்லைன்னு பரவால்ல பரவால்ல நீ அடுத்த நாள் வேல லைக்கு வா
இப்போ நீங்க அந்த இந்த இன்டர்வியூ வந்து அந்த கம்பெனில ஒர்க் பண்ணிட்டே இருக்கப்ப பண்ணீங்களா இல்ல வெளியே வந்துட்
ஆ வெளியே வந்துட்டு வெளிய வேற வேலா தேடனே அப்ப அது கிடச்சுது
சரி சரி
அந்ததான் அப்படி என்ன பான்டே ஆ அதா நான் வந்து சரி ஓகே த அது வந்து திருச்சி நான் மதுரைக்கே திருச்சில வந்து வந்தாங்க திருச்சில வந்து அப்புற ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ போன் அது வேற
ஓகே ஓகே
இருக்கு அப்படியே வந்துட்டு வந்துட்டு போது சார்ஜ்
இல்லைய சார்ஜ் ரொம்ப கம்மியா இருக்கா என்ன
ஆம்
அப்படி போட்டுடே பேசவனு அது வேற எதே இஷயூ ஆக போது போன்ல ஏதானே ஏதோ ஒரு நாலு ஒரு நம்ளுக்கு ஒரு ரெண்டு கால் மூணு கால் கனெக்ட்யே ஆகாது சரியா போய்டுனு நினைக்கிறே அதுக்கப நீங்க எதுவு யூஸ் பண்ண முடியாது லேப்ல ஏதன்ன இருந்தா யூஸ் பண்ணிக்கங்க அவல அவரா டென் டென் தேடிக்கு நம் அதுக்குள்ள முடிச்சரலா
உம் அதம் ப்ரோ
சொல்லுங்க ப்ரோ அவ அதா அவங்க வந்து என்ன மாரி என்ன மாரி ஒரு டாப்ஸ் ச்சு கொடுத்தாங்காங்க
அ ஆ அவர் வந்து மோட்டிவேஷனா பேசனாரு எல்லாமே வாழ்க்கை ஒரு இளைஞன் எப்படி இது பண்ணு அது பண்ணு அப்புற லேண்ட்ல நீங்க இந்த நிறுவனத்துக்கு வந்தீங்கன்னா எப்டி அந்த மாதிரி மோட்டிவேஷன் ஈரோட மகேஷ பேசினறு அப்புற ஒவ்வொண்ண கொஸ்டின் கேட்டாங்க
பஸ்ன்றதா சொன்னாங்களா
அந்த மாதிரி எல்லா சொன்னாங்கங்க இவங்க இன்டெர்வியூலா இருக்காவாங்க அந்த பெனிபிட் என்ன சொன்னாங்க இந்த லான்சு புக் பன்னிருக்க ப்ராஜெக்ட் பாத்திங்ன்னா ஒரு பிளாட் உளுக்கு நாப்பதாயாரம் கிடைக்கு முப்பத்தஞ்சாயிரம் கிடைக்காங்க சரி ஓகே நம் ஏதாவ பஸ்ட் கஷ்டப்பட்டு நம்ம கத்துக்கிட்டு கொஞ்ச நாள்ளா ஆனா தம்பி உனக்கு உடனே வந்தறது ஒரு மூணு மாசமா ஒரு ட்ரைனிங் எடுத்து கத்துக்கனுப்பா தம்பி அப்டினாங்க ஓகே மூணு மாசம் எப்டியாவது நம்ம இது பண்ணிடுவோ அப்படின்னுட்டு இது பண்ணிட்டே ஆ அப்புற வந்து ந கே சேலரி எல்ல கிடைய ஒலி இன்சென்டிவ் மட்டு தா சேல அதனால கேடையாது அப்டி தாசொன்னாங்க அதை நான் வருசயா சொல்றே என்ன பன் பன்னே கொஞ்ச நாள் கழிச்சு மேம் ஆ நா இந்தத தேதி வரே நாவந்து டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணு போர் போரதுக் போரதுக் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கனு ஆம்எடுத்துட்டு நான் வந்துருவே எனக்கு வந்து ரூமு எதுவுமே கெடைக்லயே மேம் அங்க வந்து நான் திரு ச்சி வந்தா எப்டி மேம் ரூம் ல தங்குவே ரூம் அகாம்ஷன் கெடைக்மாங் மேம் அப்புன்னாங்க இல்லப்பா ரூமு புட்டு எல்லாமே நீங்க பாத்துக்கோங் மத்தியானம் வந்து இங்கெ லன்ச் இங்கெ போட்ருவாங்க ஆ ரூமு வந்து நீயாத பாத்துக்கணு அப்புன்னாங்க மேம் கொஞ்ச பிரண்ட்ஸ் உங்ளோட கீ ஒங்க கூட வேல பாக்கறவங்க யார் கேட்டு சொல்லுங்க மேம் அஆ ஏதாகேட்டு சொல்லுங்க மேம் ரூமுக்கு அதுக்கு ஏதாவது அப் னே இல்ல நா கேட்டு பாத்துட்டே அ ஒரு மாரி இம்பார்ட்டன்ட் குடுக்காமயே பேசுனாங்க நா என்ன பண்ட்டே அவங்க ஒரு மாரி நீ வந்தா வா வராட்டி போ அந்த மாரி பேச ஆரம்புச்டாங்க அப்போ நா என பண்ணே அ அன்னக்கி இன்ட்ர்வியூ போவும்போது ஒருத்தர்ட்ட வந்து ஒரு இன்னொரு டாக்டர் நம்பர் ஒரு சிலபேர் நம்பர் டைரக்டர் நம்பர் வாங்குனே அவரோட நம்பரு வாங்குனே
ஆ என்னாச்சுனா அவர்ட்ட பேசுனே அவர் வந்து அங்கஓ ஒர்க் பன்ரவர் தா அவர் பேர் வந்து ஹரீஷ்ன் ஒருத்தர் ஆ நல்லா ஃரண்டலியா பேசுவார் ஃப்ரோ நீ வந்து எப் ஃபிளாட்லா முடிச்சுருவியா ப்ரோ கொஞ்ச கஷ்ட ப்ரோ அப்டி இப்டினு மோ பேசுனாரு இருந்தாலு அவர் நம்பர் வாங்கிட்டு வந்ட்டு வந்ட்டே அப்போ ங்கனா என்ன பண்ணாங்க மறுடி அன்னக்கு போன் பண்ணே ப்ரோ எதது ரூம் எது கெடைக்மா ஃப்ரோ நா வந் மேடம்ட்ட பேசுனே அவங்க இன்ட்ர்வியூ எடுத்தாங்ள பேசுனே அவங்க வந்து ரூமு கெடைக்லனு சொல்ட்டாங்க அப்ன்னொனே ப்ரோ நீ ஏ வந்து அதாவது ஆ கஷ்டமாச்சே ப்ரோ ஒரு மாசொச சம்பளம் கெடைக்லனா என்ன ப்ரோ பண்ணுவ
அதா ஃப்ரொ என்ன பண்றது
அது ஒரு பெரிய ப்ராப்ளொ ஏனா ஆல்ரெடி அதே கம்மியாருக்கு இங்க வந்து கை செலவு போட்டு திருப்பியு இருக்கணுல வீட்ல என்ன சொன்னாங்க ஒத்துக்கனாங்களா அங்கருந்து இந்த வேலக்கி வரப்போ
வீட்ல என சொல்றேனு சொல்றீங்க அதாவத வது அந்த சா நா ஒரு சார் நம்பர் தரே அவங்ட்ட நீங்க பேசுங்க அவர் வந்து சம்பளம் கொடுக்குற மாரி சொல்லிருந்தாரு என்கிட்ட அதாவது ஒரு மாசம் குல்ல முடிக்காட்டி ஆ அமௌண்ட் தரதா பேசிருந்தாங்க அவுங்க வந்து அப்பன்னொன செரி ஓகே குடுங்க னொனே அமௌண்ட் தருவீங்களா அப்டி ந வந்து அவர்ட்ட பேசலா பாத்தா ஃபோனே எடுக்ல அவரு ஒரு அஞ்சாறு கால்க்குகப்ற அவரு எடுத்தாரு நா பேசுனே சார் எனக்கு ரூம் கெடைக்குமா சார் நா வந்து உங்க டீமு கூட வந்து சேந்துக்றே எனக்கு ஒரு நா ஒருத்தங்கந்து அம்னு ஒருத்தங்க வந்து இது பண்ணாங்க இன்டர்வியூ எடுத்தாங்க அவங்க வந்து ரூம் அகாமடேஷன் குடுக்கல சம்ளொ கேட்டே அதுவு குடுக்லன்டாங்க நீங்க எப்படி சார் னொனே செரி ஓகே பா நீ ஒரு மாச பண்ணு பண்ணாட்டியு நா உனக்கு ஒரு மாசொ சம்பளொ தரே ஒரு பத்தாயிரம் தரே உனக் த ப்பனா செரி ஓகே பத்தாயிரம் ரூபான நம வாங்குவோ அப்டின்ட்டு செரி ரூம் வந்து ஏர்க்னவே பசங்க கூடியிர்றாங்க நீ சேர்ந்து குடி குடி இருந்துக்க அப்டின்ட்டாங்க
செரி ப்ரோ செரி நா கூப்புர்ரெ ப்ரோ வேற கால் வருது
ஆ ஓகே ஃப்ரோ